வணக்கோப்பா எப்படி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கேம்ப்பா உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாருக்காங்கப்பா பையனுக்குதா கொஞ்ச ஒடம்பு முடியல
அச்சச்சோ என்னாச்சு
ஆ கொஞ்சோ கொப் கொப்பள கொப்பளமா இருக்கு என்னன்னு தெரியல மருத்துவமனைக்கு கூட்டுனு போயிருக்கறாரு அவங்க அப்பா
ம் என்னப்பா எதாவது இதா பாருங்கப்பா பாக்ஸ் கீக்ஸ் வந்திருக்கான்ட்டு வெயில் காலமா இருக்குல்ல
ஆனா நாங்க வேக்சினு போட்டுருக்கறோம்ப்பா அவனுக்கு என்னன்னு தெரியல
வேக்சின் போட்டா கூட சில கொழந்தைகளுக் வருதுன்தா சொன்னாங்க அதுவு அந்த பெரிய பாக்ஸ்ல்லா வரா சி சிக்கன் பாக்ஸ் இந்த மாரி இதுலா வராம சின்னம்ம ரொம்ப லைட்டான அதெல்லா வருதுன்னாங்க நீங்க யாராவது பெரியவங்க கிட்ட காட்டி பாக்குறதானே என்னன்ட்டு
அதா என்னன்னு தெரியல செரி எதுக்கு டாக்டர்கிட்டயே போயிடுவோன்னு கூட்டுன்னு போயிட்டம்ப்பா
ம் உங்க அம்மா கிட்ட காட்னிங்களா என்ன சொன்னாங்க
எங்க அம்மாவு நேத்து பாத்துட்டு திட்னாங்க நீ ஏ டாக்டர் கிட்ட பாக்காதிருக்க கொப்பள நெறையா இருக்குது அவ முகத்துலல்லா வேற இருக்குது அது வேர்க்குரு மாதிரி தெரில
ம் இந்த அளவுக்கு ஆவறளவுக்கு ஏ உட்டிங்க பெட்ல எதுவு எதா பூச்சிகீச்சி இருக்கானு பாத்திங்லா நல்லா செக் பண்ணி பாத்
எப்பா டெய்லியு தட்டிட்டுதா படு இருக்கற பெட்ஸ்ஃப்ரட்டு மாத்திக்கிட்டே இருப்பே நானு
ம் எதாது சாப்பாடு கீப்பாடு ஒத்துக்கலயா எது அலர்
வெளி சாப்பாடு அ வெளி சாப் சாப்பாடு அவனுக்கு குடுக்குறது இல்லப்பா வீட்டு சாப்பாடு மட்டுதா அவனுக்கு
ம் ஏற்கனவே ஒரு தடவ டாக்டர பாத்தீங்கன்னீங்கள அலர்ஜிக்கு மாத்தர குடுத்தாங்க எல்லா பண்ணாங்க ஆனா வுன்னோ போன மாரி தெரிலயே அது
ம் ஏற்கனவே கண்ல வந்தது
அது சின்ன அலர்ஜியா இருந்தா இந்நேரோ போயிர்க்கணுல இப்ப போவே இல்லயே
என்னன்னு தெரிலப்பா மருத்துவமனைக்கு தா போயிருக்குறோ என்னா சொல்றாங்கன் தெரில
ம் சின்ன கொழந்தேல்ல இந்த மாரில்லா டிலே பண்ணாதீங்க ஏதாவு ஒன்னுன்னா டக்குன்னு கூட்டிட்டு போய் காட்டுங்க
ஆமாம்பா
நீங்க ஒங்க வீட்டு பக் பக்கத்துல ஒரு கிளினிக்கோ இல்ல ஏதோ ஒன்னோ கொஞ்சோ பாத்து வச்சுக்கோங்கப்பா அப்பப்போ ஏன்னா ஒங்களுக்கல்லா அவளோ தூரோ போ முடியாது அதுவு இல்லாம அங்க அப்பாயின்மென்ட் வாங்கணு. இந்த மாரி பிரேயர் இதல்லா இருக்குல்ல
இல்ல அவுங்க டாக்ரு எப்போ ப்ரீயா தா இருப்பாரு ஆறு மணிக்குள்ள போய்ட்டா எப்ப வேணாலு டாக்ர பாத்தலாம் பா இவரு நேத்து விட்டுட்டாரு இல்லன்னா நேத்தே போய் கூட்டுட்டு போய் காட்டிட்டு இரு இருக்கலா கொழந்தய
ம் நீங்களு ஒரு சீக்கரோ ஒரு வண்டிய ஓட்ட கத்துக்கங்கப்பா எல்லாத்துக்கு எதிர்பாத்துட்ருக்க முடியாதுல்ல அவரு வேலைக்கு போயிட்டா நீங்க என்ன பண்ணீங்க
ஆமா ஆமாம்பா ஒரு வண்டி வாங்கணு தா நாங்களு நெனைக்கிறே
ம் வண்டியா பாத்து ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க லைசன்ஸ்லா பெருசா தேவப்படாது சீக்ரமா ஓட்டி போய்ட்டு கூட்டிட்டு வந்தர்லா
அப்புடிங்களா நல்லது பாக்றே பாக்றே நானு ஒண்ணு வாங்கணு நெனேக்கிறே உங்க பையே பள்ளிக்கூடோ போய்ட்டாரா
இல்லப்பா இன்னக்கி மொகரம்முல்ல அதுனால இன்னக்கி ஸ்கூல்லா லீவு அவருக்கு நெறய எழுதணு படிக்கணு இப்ப எப்டி ஃபிரிப்பர் பண்ணிட் இருக்காரு
ஓ ஓ அப்படிங்களா
ஆமா நேரந்தா பத்த மாட்டேங்து பதினொண்ணாவது நீட்டு கு ஃபிரிப்பர் பண்ணிட்ருக்கா அதுனால அவன் டைய தா சுத்தமா பத்த மாட்டேங்குது நேரந்தா
இது பன்னண்டாவது முடுச்சுட்டு என்ன படிக்க போறாரா
அதா பன்னண்டாவது முடுச்சு நீட் எக்ஸாம் எழுதறேன்னாப்பா வந்தா வருதா என்னனு செக் பண்ணி பாப்போ கவர்மண்ட் சீட் கெட கெடச்சா தா படிக்க வைக்க முடியு இல்லேனா அது பயங்கரமா செலவாவுது இல்லப்பா கோடிக்கண க்ல லச்சோ நெறய ஆகுது அந்த அளவு நம்மளால செலவு பண்ண முடியாது அதுல கெடச்சா பாக்குறேன்னா இல்லன்னா பயோ ரிலேட்டடா அவனுக்கு பயாலஜினா ரொம்ப புடிக்குது
ஆஹ ஆ
அதுனால அது ரிலேட்டடா ஏதாவது எடுக்குறே அப்டின்னா சரிப்பாரு அவெ இஷ்டந்தா என்னப்பா
அப்ப இன்ஜினியரிங் வேணான்றாரா
ஆமா அதுவு அடுத்த அதுக்கடுத்த ஆப்ஷனு சயின்ஸ் ரிலேட்டடாவே போறத்தா அவனுக்கு இப்ப விருப் பமா இருக்கு இன் கேஸ் இதுல எதுவுமே செட் ஆகலேன்னா அடுத்தது இன்ஜினியரிங் பாப்போ ஆனா இருக்கு அவெ என்ன மைண்ட்ல வச்சுருக்கான்னு நமக்கு தெர்ல
ம் ம்
அவே நெறைய பாக்குறா இப்ப காலேஜி இது ஸ்பான்சர் எதுல என்ன கெடைக்குது எது இந்த பி சி குரூப்புக்கே எது இதுலல்லா கெடைக்கும் எல்லா பாத்து வெச்சுட்டு இருக்கா அவன் மைண்ட்ல என்ன இருக்கோ இப்ப கொழந்தைங்களுக்கு இருக்க அறிவுக்கு நம்ம ஒன்னு சொல்ற மாரி இல்ல அதுங்களுக்கே எல்லாம் தெரியுது ம் முன் னா நம்ம எல்லா பெரியவங்ககிட்ட இல்ல அக்கம் பக்கத்து வீட்ல எல்லாம் போய் கேப்போம்ல இந்த மார்க்குக்கு எது எடுக்கலா என்ன அப்பெல்லா இப்ப இல்ல
ஆ அப்படிங்க
இப்போ கூகுள்லா இருக்கு அதே கொழந்தைங்க எல்லா பாத்துக்குங்க
ஆமா ஆமா இப்போ கூகுள் இருக்கறதுனால எல்லா மே தெரியுது எல்லாமே பிங்கர் டிப்ஸ்ல வெச்சுனு இருக்குறாங்க பிள்ளைங்க
ஆமா இப்ப அவங்களே ஒரு ரெண்டு ஆப்ஷன் குடுக்குறாங்க நம்ம கிட்ட வந்து குடுக்குறாங்க நா இத எடுக் கவ இது எடுக்கவா இது எடுத்தா இதெல்லா வரோ இது எடுத்த இதெல்லா வரோ இதுல இவ்ளோ சம்பளோ இதுல இப்டி அவுங்களே நா நமக்கு எல்லா வாய்ப்பயு சொல்லி இதுல எத எடுக்கன்னு நம்மள கேட்க்குதுங்க அந்த அளவுக்கு ஆயிப்போச்சி
ஆமாம்பா எயா தம்பி பசங்க கூட அப்டித்தா இரு ருக்குறாங்க படிக்க வெச்சுட்ன்டு இருக்குறோ பத்தாவது படிக்கிறா ஒருத்தே
ம்
என்ன இப்ப கொஞ்சோ செரியா படிக்க மாட்டேங்கிறாங்க பசங்க
ம் முன்ன படிப்பு இல்லனாலு ஏதாவது ஒன்னு வ வ கத்துக்கிட்டாப்பா ஓகே தா பா பிஸ்ன ஸ் அது இது எவ்ளோ ஆப்ஷன் இருக்கு இப்பல்லா
ஆமா ஆனா பிசினஸ் பண்றதுக்கும் அதிக முதலீடு தேவ இல்லங்க
ஆமா ஆனா கம்மி முதலீட்டிலயு ஆரம்பிக்கலா இல்ல இப்ப கவர்மெண்ட்டும் ஸ்டார்ட் அப்கெல்லா ஹெல்ப் பண்றாங்க எவ்ளோ ஆப்ஷன்ஸ் அந்த காலத்துல எல்லா கொஞ்சோ எக்கானமி ரொம்ப டவுனா இருக்கும்ப படிச்சா தா ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு போலாம் அந்த மாரி இருக்கோ இப்போ அப்டி இல்லல்ல நெறைய விரிவா இருக்கு நமக்கு
ஆமாப்பா நல்லா படிக்கிறவங்க எங்க இருந்தாலு பொழைச்சுக்கோங்க
ஆமா எ அதே மாதிரி வேல்டுல எங்கனாலு போய் வேலைக்கு போலான்றது ரொம்போ ஓப்பனாயிடுச்சி அப்பெல்லா ரொம்போ கஷ்டோல்ல ஒரு ஊர்லெந்து இன்னொரு ஊர் போறது
இப்ப எல்லாரு தடிக்கி விழுந்தா அமெரிக்காக்கு போயிட்றாங்ளே இப்
ம் ஆமா ஆ ஆமா இப்ப அமெரிக்காவு அந்தளவுக்கு டெவலப்டா இல்ல கொஞ்சோ இதாயிடுச்சி நறைய கண்ட்ரி இப்போ மாறி போவ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கேள்விப்படாத ஊர்லல்லா பாத்தா எல்லா வேல பாக்குறாங்க டென்மார்க்கு அங்க இங்கல்லா
ஆ ஆமா ஆமா
நேத்து எதோ நியூஸ் பாத்தீங்களா வெண்னின்சுலாவ்ல எர்த்குவைக்கு
இல்லப்பா கேள்விப்பட்டே ரொம்போ அதிகமா வந்ததுன் சொன்னாங்க
ஆ ஆமாம்பா பயங்கரமா இருக்குபா பாவு எவ்ளோ பெரிய ஸ்டோரி பில்டிங்ஸ்லா பாத்தா டம்மடம்மான்னு கீழே விழுது
ம் எம்பா தூத்துக்கொடில கூட ஒரு இது வந்துதேப்பா பாத்தீங்ளா முன்ன ஒரு ரெண்டு மு மூண்நாளிக்கு முன்னே
என்னாச்சி நா பாக்கலியே
ஒரு பெரிய புயல் மாரி இதுவாச்சி தூத்துக்குடில தூத்துக்
ஐயய்யோ இது எப்டி எனக் தெரியாம போச்சு ஆ
ஆமா ஒரு பெரிய காற்றழுத்த இது மாரி அப்டியே வந்து
ஓ ஆமா ஆமா துபாய்ல இருக்கா மாரி இருக்குன்னு நியூஸ்லல்லா போட்டுட்டு இருந்தாங்களே அதா
ஆ ஆமாப்பா எப்புமே இது வந்து வெளி நாடுங்கள்ல தா வருமா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகள்ல தா வருமா இப்போத் பாருங்க தமிழ்நாட்டுலே வருது நம்போ இப்பதா முதல் முறையா கேள்விப்பட்றோமே
ஆமா பொழுதி புயல்ன்னு போட்ருந்தாங்க
ஆமா
என்னவோ காலநிலை மாற்றத்துனால எங்க பாத்தாலு வித்யாசமாதா இருக் குது யூரோப்லல்லா பாத்தீங்னா வெயில் பாருங்க எப்டி இருக் கு நூத்தி நாலா தார் ரோடல்லா உருகுதுன்றாங்கங்க
ம் நேத்து பாத்தீங்கலா சட்டுன்னு மழ வந்துடுச்சி
ஆமா
எந்தக்கூ பருவநிலை மாற்றத்த புரிஞ்சு கொள்ளவே மு
ஆமா அது இங்கிலான்ட்ல னொம் ப வெயிலாருக்கனால என்னாவுது கரண்டு கட் பண்றாங்களா கரண்டி கட் பண்றாங்கனா அங்கலா அணுலைய வச்சுதா கரண்ட்டெடுக்குறாங்க அனா அணுலைய வச்சி ரியாக் பண்ணி செய்யறதுக்கு வந்து தண்ணி நறயா தேவப்படுதா தண்ணி இல்லாதனால அணுலைய ச்சு கரண்ட்டெடுக்க முடியாம கரண்டு கட் பண்றாங்க நாங்க
அய்யோ ஹாஸ்பிடல்கள்லல்லா இன்னாப் பண்ணுவாங்கப்போ
ஓ ரொம்ப கஷ்டோந்தான்ப்பா அதல்லா மக்கல்லா நீர் நிலைலே கடக்குறாங்க குதிச்சு வளையாடிகிட்டு அங்கயே கடக்காங்க வீட்டுக்கே போகாம அப்றோ பாத்தா போ ஓபன் பார்க் மாரி இருக்கு அதுல புல்வெலில படுத்து கடக்குங்க கரண்டில்லாதனால யூரோப்லா
அப்புடிங்களா
நம்மல்லா எப்புடி கேள்விப்பட்டுருக்கோ யூரோப்பல்லா பெரியே ப்ரமாண்டமா ம் இப்பொ பாத் தா என்னவோ திருவள்ளூர் டிஸ்டிக் மாரி பொழம்பிட்ருக்குங்க கரண்ட்டில்ல
காலோ மாறிகிட்டே இருக்குது பாருங்கப்பா எப்புடி
ஆமா இங்கியே மாறிப் போச்சுல்லப்பா அப்போல்லா சாப்பாடு போடாலே வேல செய்வாங்க இப்ப வேலைக்கு ஆள் கெடைக்க மாட்றாங்க
ஆமா ஆமா ஆமா வேலேக் கெடக்குது ஆஹ் கூலி குடுத்தா கூட வேலைக் கால் கெடைக்க மாட்டேங்குறாங்க
ம் எல்லாரு ஓரளவுக்கு செட்லாய்ட்டாங்கல்லப்பா பேசிக் நீட்லா எல்லாருக்மே தீந்து போச்சு
ஆமாம்ப்பா அப்பல்லா செல்ஃபோன் வந்து யார்கிட்யு இருக்காது ஒண்ணு ஒரு த்த ரெண்டு பேரு கிட்ட இப்போ செல்ஃபோன் இல்லாத வீடே இல்ல
ம் எல்லாருக்கு இப்ப லக்சுரி நீடு தா அடுத்ததா இருக்கு அதனால அத நோக்கிதா போய்ட்ருக்காங்க
என்ன கால மாற்றமோ தெரிலப்பா
என்ணிக்கு இருந்தாலு ஆனா தற்சார்பா வாழ்றதாம்ப்பா நல்லது இப்ப கொரோனா டைம்லா பாத்தீங்கன்னா எந்த லக்சு ரி நீடு எதுவு வச்சு ஒண்ணு பண்ண முடியாது
ஆமா ஆமா அதுவு
வெவசாயம் பண்றவங்க மாடு வெச்சிர்ந்தவங்கதா நிம்மதியா இருந்தாங்க என்ன வேணா நடக்கடுன்ட்டு அவுங்க கொள்ளைலிந்து அவுங்க வயல்லிந்து எடுத்து சாப்ட்டுட்டு அவுங்க பாட்டு நிம்ம
ஆஹ்
இப்ப நாமல்லா பாருங்க சிட்டிலிந்து காய்கறிய வாங்கி கழுவிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு என்னென்ன பண்ணீட்ருந்தோ
ஆமா ரொம்ப கஷ்டமா இருந்துது
ம் ஜன்னல்ல சாத்திக்கிட்டு காத்து வெளிய உள்ள வராம என்ன என்னன்னவோ ட்ரை பண்ணோ அப்பல்லா
அதுக்கு தா இது மாரி ஊர் நாடுகள்ல எடொ வாங்கி போடணுண்ணு சொல்றதுப்பா
ஆமா அப்டி பாத்தாலு அதுலியு வேலைக்கு ஆள் கடைக்க மாட்றாங்க அதுல ஒரு செரமோ இருக்கு இதுல் இவங்களுக்கு இருக்கு
இல்ல சும்மா ஒரு வெக்கேஷன்ல போய் தங்குற மாதிரியாவது நம்ம வச்சுக்கணு
ஆமா மெயின்டென் பண்ணனு ஆனால்ல
ம் ம் அதுவு கரெக்ட் தா கெடைக்கணு ஏன்னா சிட்டி லைஃப்க்குள்யே பசங்களு வாழ்ந்துட்டா அதுக்கே பழகிடுதுங்க
ஆமா இப்ப அடுத்த ஜென்ரேஷன்க்ல்லா கிராமனா என்னன்னு தெரியரதுக்கு கொஞ்சோ வாய்ப்பு கம்மிதாப்பா
ஆ அதனால தா சொல்றே நானு நா கூட அப்டி எடொ பாத்துட்டுருக்கேப்பா கிடச்சா வாங்கி போடுவோ
கரெக்டாத சொல்றீங்க நம்மளு பாப்போ
சேரிங்கப்பா சேரிங்கப்பா நன்றிப்பா